ஆஐ சொல்லுங்க மேடம் நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கன் சார் என்ன சார் சாப்பிட்டீங்ளா
சாப்டீங்ளா
நடுவுல உங்களுக்கு ஃபீவர்ஸ் சொல்லிருந்தீங்க இப்ப எப்படி சார் இருக்கு
ஆ ஃபீவர் எல்லாம் முடிஞ்சிருச்சு மேடம் நல்லாதா இரு ஒன்னும் பிரச்சன கெடையாது கொஞ்சோ சளிதா கொஞ்சோ அதிகமா இருக்கு என்ன பண்ணனு தெர்ல அப்றோ இது மேடம் நேத்து எதாது மழ பெஞ்சிதா உங்க ஊர்ல இங்கல்லா செம மழ
இல்லைங்க சார் மழை அப்டிங்ளா மழ வந்து அந்தளவுக்லா பேய்லிங் சார் ஒரு ரெண்டு செகண்ட்டு ரெண்டு செகண்ட் பாத்தீங்கன்னா அடே பட பட பட படன் அடிச்சிச்சி அப்டி நின்னுட்ச்சீங்க சார்
இங்க நல்ல மழ பெஞ்சிருக்கு மேடம் ஒன்னு ப்ரச்சன இல்ல
அந்த சைடு பாத்தீங்னா இப்ப இடி மின்னலளோட தா இருக்குது போலக்குங்சார்
ஆமா ஆமா ஆமா மேடம் ஆமா மேடம்
ம் ம் ம்
மழ பெஞ்சா நல்லத் தனே மர மர மரங்கல்லா உயிராருக் போ நல்ல கூலிங்கா இருக்கு மேடம்
திங்ளா சார் சார் என்ங் சார் க்ராமத்துல இருக்கீங்ளா நீங்க
ஆமா மேடம் கிராமமு வில்லேஜு சேந்த மாரி கிராமமு கொஞ்ச டவுனு சேந்த மாரி இருக்கு மேடம் நாங்க
அப்புடிங்ளா சார்
நீங்க மேடம் டவுனா
ஃபுள்மே டவுன் சார்
ஜாலியா இர்ப்பீங்க
சார் ஒரு க்ராமத்து வாழ்க்க தா சார் நல்லாவே இருக்குமே டவுன்ல எல்லா ரொம்ப குஷ்டோ சார்
நெறைய பேர் டவுன் வாழ்க்கைய தா மேடம் எதிர்பாக்குறாங்க இப்ப யார் கிராமத்துல வேல செய்றா சொல்லுங்க ஒரு குனிஞ்சி நெளிஞ்சு
ரும்புவ ஏன்னா பர்
சொல்றது அப்டி சொல்றது அப்டி சொல்லுவீங்க மேடம் பட் ஆனா இங்க வந்தா இங் யார்ரு வா இருப்பா இதுல யாருப்பா இது யார்ரு இந்த குடிசைல இருப்பா யார்ரு இந்த கொ
சார் அது வந்து நீங்க சொ நா ஒத்துக்குற சார் நீங்க சொல்றது பாத்தீங்கனா நூத்துல தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் நா ஒத் துக்குற மீதிக்ற ரெண்டு பர்சன்டேஜ்னாச்சு நீங்க நம்பனு இல்லீங்களா எனக்கு பாத்தீங்கனா
மெஜாரிட்டி எது மேடம் மெஜாரிட்டி எதுல வருது பாருங்க நீங்க நீங்ளே
எனக்கு க்ராமந்தா ச என்ன பொறுத்த வரிக்கு பாத்தீங்கனா சின்ன குருச வீடா இருந்தாலுமே ரெண்டு மூணு ரூமு தா இருக்குமே ஒரு ரூம்ல சமக்கிறத பாத்தாலு ஒர் ரூம்ல அந்த பான அதல்லா அடிக்கி வச்சுது அத பாத்தாலு ஒரு ரூம்ல நாலஞ்சு பேர் படுத்து அழகா தூங்கிக்கிட்டு ஏ கத பேசிகிட்டு சிரிச்சிகிட்டு டி வி ஓடுனா டி வி பாத்துகினு அதுல சிரிச்சிட்டு படுத்து தூங்கி ஏஞ்சி கால்ல வாசல சாணி போட்டு மொழுவி கோலம் போட்டு அந்த வாச சாணி வெள்ளிக்கழமையானா வீடு ஃபுல்லா மொழுகி வச்சா எவ்ளோ அழகா இருக்குந் தெரியுமா சார் உங்களுக்கு என்ன சார் தெரியு உங்குளுக்கு
மேடம் அது யாரு பண்றதுல்ல மேடம் அதனால தா பிரச்சனையாவுது குடும்பத்துல கோளாறு ஆவறது காரணமே நா பெருக்கணுனா நீ வாசல் பெருக்கு நா வேஸ் நா சாணி கரச்சு போடணுமா இப்பல்லா இப்பல்லா யாரு மேடம் அந்த வேல செய் செய்யறா சொல்லுங்க
ம் நா டவுன்ல தா சார் இருக்கற இருந்தாலு எங்க வீட்டு வாசல் கொஞ்சோ மண்ணாதா இருக்கு ஆனா கால்ல ஏஞ்சி வாச சல பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சி கோ எ எனக்கு சாணி கெடைக்காது சாணி கெடச்சா கூட நா சாணி யூஸ் பண்ணிடுவ எங்க சார்ட்ட கூட சொல்லுவ நானு எங்கன்னா சாணி கெடச்சா கூட கொஞ்சொ எடுத்துட்டு வந்து தாங்க வாச தெளிச்சு உடுவோ அப்டின் கேப்ப எங்க சார் முடிஞ்சளவுக்கு தேடி பாப்பாரு டவுன்ல அந்த அளவுக்கு எல்லா மாடு இருக்காது இல்லைங் சார் அதா அதா அவுரு முடிஞ்ச அளவுக்கு பாப்பாரு சார் அதுக்கப்பறோ என்னா பண்ணுவாரு இல்ல கெடைக்கல அப்டின்னு சொல் சொல்லிடுவாங்க அதுகப்ப நா தண்ணி தெளி அம்மா நா தெனைக்கு ஏஞ்சி வாசல் பெருக்கி கோலம் போட்ருவ சார்
ம் ம் சரிங்க மேடம் நல்ல நல்ல பழக்க வழக்கங்க பட் ஆனா யாருமே முக்காவாசி செய்ய மாட்
நாந்தா சொல்லிட்டனே சார் நூறுல தொண்ணுத்ரெண்டு ப தொண்ணத்தி ரெ தொண்ணத்தி எட்டு பர்சன்டேஜ் அப்டி இருந்தாலு ரெண்டு பேரு ஒரு இதா இருப்பாங்க இல்லைங் சார் ஹலோ ஹலோ சார்
ஆ மேடம்
கேக்குதுங்களா ச சார் எனா நெட் ஒர்க் பிசிங்ளா
ஹலோ
நெட்ஒர்க் பிஸியா இருக்கா சார்
என்ன மேடம்
நெட்வொர்க்கு நெட்வொர்க்கு இல்லைங்ளா உங்குளுக்கு
இருக்கு மேடம் இருக்கு மேடம் இருக்கு மேடம்
நீங்க பேசறது சரியா கேக்கலிங்க சார் அதனால தா கேட்டே எனக்கு பாத்திங்கன்னா அப்பிடிதா சார் இரு ம இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா கட்டிட்டு அந்த வீட்டு உள்ள